ஹலோ என்னாச்சு கட் ஆய்ட்டு
ஆ ஆமாம்மா ஃபோன் டவர் இல்லாம கட் ஆயிடுச்சு செரி ஓகே வெங்காயத்த வந்து உரிச்சு கழுவிட்டு வச்சி அறிஞ்சிக்கோங்க ரெண்டு வெங்காயோ எடுத்துக்கோங்க
வெங்காயோ ரெண்டு வெங்காயமா சேரி ஓகே வெட்டி அறிஞ்சிட்டா அதா கால் பண்ணல அப்புறோ னு அ
ம் செர் ஓகே அடுது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக அறிஞ்சு வச்சுக்கோங்க
ரெண்டு தக்காளி ஓகே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சாச்சு அறியணுமா
ஆ கொஞ்சோ கருவேப்பள்ளய எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோன்டு கொத்தமல்லி இலைய அலசிட்டு உருவி வச்சுக்கோங்க லைட் ட்டா கொஞ்சோண்டு ம்
எல்லாமே இருக்கு இல்ல வாங்கிதா வச்சிருக்கோ
ம் சேரி சேரி ம் சிக்கனு கழுவி வச்சுட்டீங்களா சுத்தமா
ஆ சிக்கன் கழுவி தா இர்
ம் ஒரு மூடி தேங்கா திருவி அரச்சு வச்சுக்கோங்க நல்லா தேங்கா நல்லா துர்ந்தி கழுவிட்டு துருவுங்க துருவிட்டு அரச்சு வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைங்க
ஓகே அரச்சிக்கலா ஓகே அடித்துடி ரெடி பண்ணும்போது அடச்ச சொல்ல அக்க அரைச்சி கொட்த்துருவங்க எப்படி ஓகே
ம் செரி ஓகே நா சொல்லிட்றே பாத்துக்கோங்க சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவி வெச்சிங்களா
எத
சிக்கன வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல் சிக்கன
மஞ்சதூளு போடவே இல்லையே மஞ்சதூளு போட்ண்ணுமா
மஞ்தூள் போட்டு கழுவி வைங்க நல்லா சுத்தமா
மஞ்சதூள் போட்டு கழுவுணுமா இல்ல மஞ்சத்தூள் கழுவுனதா மஞ்சள் போடணுமா
இல்ல இல்ல மஞ்தூள் போட் ட்னு கிளீன் பண்ணி கழுவிட்ணு அதுல வந்து ஸ்மெல்லு வராது கவுச்சி ஸ்மெல்லு வராது அதுக்காக
மஞ்சத்தூள் போட்டு கழுவிற்ன்னு கொஞ்சதூர் வளத்து வாங்கா எள்லா வந்துரு போட்டுருவ அட்த்து
ஆ ஹா ஒரு ரெண்டு மூணு கழுவ கழுவிட்டு கடைசியில போட்டு ஒரு கழுவ கழுவ்ணு
இல்ல என்கு புரில மஞ்சதூல அந்
ஃபஸ்ட்டு நம்ம கறி வாங்கிட்டு வந்து குண்டான்ல வச்சு ஃபஸ்ட்டு அதில உள்ள வேஸ்ட் டேஜ்ல்லா நீக்கிடனுகொஞ்ச கொழ கொழன் வேலல்லா அதல்லா கிளீன் பண்ணிவச்சிட்டு ரெண்டு அலசு நல்லா ஃபுல்லா அலசி அலசிட் அத கொஞ்சோண்டு மஞ்சத்தூள போட்டு அத நல்லா பெரட்டி அப்டியே தண்ணி தண்ணியில காட்டி அலஸ் சிட்டோன்னு வச்சுக்கயே மஞ்சள் தூள் ஒட்டி இருக்கு ஆனா கவுச்சி வாட வராது
ஓ மஞ்ச போட்டு கவுச்சி வாடா வராது ஓகே ஓகே
ம் அதுக்காக சொல்றது அது வேற ஒண்ணு இல்ல
ஓகே ஓகே ஓகே மஞ்சதூள் போட்டு ஓகே கடைசிய அலசும் போது ஓகே அ மஞ்சதூள போட்டு அலசிக்கிட்டே ஆ செரி
அடுப் பத்த வச்சுட்டீங்களா
இந்தா
பொறுமையா பாத்து பத்திரமா பதே அ அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்ட் ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் ஊத்திக்கோங்க
ம் என்ன வெக்கணு சட்டி இது தது இது எது வெக்கணு இது டம் வெக்கனா குண்டானா இல்ல தவா வைக்கமா
தவாலா செட்டாவ்து குண்டானே வைங்க தவாலா செட் டாவாது ம் அலுமனிய குண்டா இருக்குல்ல அத வச்சுங்க ம் எண்ணெ ஊத்திக்கோங்க
என்ன ஓகே லைன்ல இருங்க இந்த எண்ணெ ஊத்திக்கிறே லைய லைன்ல இருங்க எண்ணெ எண்ணெ ஊத்திக்றே எண்ணெ ஆ ஓகே எண்ணெ ஊத்தியாச்சு ஓகே அடுத்தது ஹலோ
ஆமா ஆமா சொன்னிங்களே பட்ட கிராம்பு ஆமா
எல்லா போட்டு வச்சுக்கிட்டீங்ளா அத எடுத்து அதுல போட்டுருங்க அதுல கொஞ்சோ பொரிஞ்சு வாட வரு நல்லா
ஆ ஓகே ஓகே எனக்கு இன்னு ஓகே பொரிஞ்சு வாட கொஞ்ச நேரம் இருக்கனு ஆ வருது கேக்கல
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
அது ஆமா அது க இஞ்சி பூண்டு கடையில வாங்கிக்கலாம்ல இஞ்சி பேஸ்ட் விக்குதுல
ஆ நா வீட்ல செஞ்
இல்ல கடைல ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா அது ஃப்ரெண்ட்டு ஒருத்தவ
போட்டுக்கோங்க போட்டுங்
போட்டுக்கலாம்ல அத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே நா அது போட்டுட்றே சரி ஓகே போட்டாச்சு ஓகே டன்
வதக்கிட்டே இரு நல்லா இது பண்ணாம கறி ப அடி புடிச்சிற போது நல்லா வதக்குங்க எண்ணெ ஊத்தி
ஓகே வதக்கிட்டே இருக்கே ஓகே
ம் வெங்காயோ தக்காளி இருக்குல அத சேத்துக்கோங்க
வெ வெங்காய தக்காளிய அரிஞ்சு அது அரியவே இல்லையே அப்படியேதா வச்சிருக்கே இன்னு எப்டி குறுக்க அரியனுமா இந்த பக்கோ அரியனுமா அரியவே இல்லையே அப்படியே வச்சுன்னு வச்சுருக்கே குறுக்க அரியனும்மா எப்படிங்கறே நீட்டு வாக்குல படுக்கவாட்டுல நறுக்குனுமா
அ பொடி பொடியா
பொடி பொடியா நறுக்கனுமா சேரி சேரி ஓகே பொடி பொடியா நறுக்கிக்கிட்டோ சேரி வேற
தக்காளியு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு அதுல நீங்க தக்காளியு போடுங்க அடுத்தது
தக்காளி வெங்காயத்தையு போடணு
ஆ ஒன்னா போட்டுருங்க ரெண்டுத்தையு
ரெண்டுத்தையு அந்த லவங்கப்பட்டையில போட்டதுலயே போட்டுரணு
ஆ போட்டுரு எண்ணெய் ஊத்தி வேகுதுல அதுலே போட்டுருங்க
எதா ஃபஸ்ட்டு எண்ணெ ஊத்தி லவங்க பட்ட போட்டாச்சிப்பா அடுத்து இஞ்சி பேஸ்ட் பூண்டு போட்டாச்சு
ம்
அதுக்கப்பறோ வந்து என்னா பண்றது வெங்காயோ தக்காளி போட்டுரணு சேரி ஓகே
அது நம்ப வீட்ல நம்ம வச்சு சாப்பிடுவோம்ல அந்த கொழம்ப சொல்றே மத்த எடத்துலலா வேற வேற மாரி வப்பாங் க நம்ம வைக்கிறது இதா நல்லாருக்கு
இஞ்சி வெங்காயத் தக்காளி த ச பொடி பொடியா நறுக்கி போட்டாச்சு அதையு
ம் போட்டீங்களா நல்லா வதக்குங்க நல்லா ஆ அது வந்து ஒரு நல்லா அந்த வாட போவு பச் ச வாட போற வரைக்கு நல்லா வதக்கணு அத ரெண்டுத்தையு வெங்காயோ தக்காளி எல்லாத்தையுமே
அது வந்து நல்லா ஸ்ஃப்ரை ஆகற வரைக்கு
ம் ஃப்ரை ஆவனு கரெக்ட்டு ஃப்ரை ஆவனு
ஃப்ரை ஆவுனு ஓகே ஓகே ஓ ஓகே ஃப்ரையாட்டேருக்கு அப்றோ ஃப்ரை ஆகிட்டேருக்குன்னு சொல்லுங்க அடுத்து நா பா
ம் வதங்கத்தா கொஞ்சோ டைம் ஆவு வதங்கட்டு வதங்கட்டு நல்லா வதங்கட்டு
ஆ செரி
அதுக்கப்றோ இப்ப சிக்கன் வச்சிருக்கீங்களா அலசி சிக்கன அப்டியே தூங்கி மேல அது உள்ள வச்சிருங்க அதுக்குள்ள
அந்த மஞ்சள போட்டு வச்சிருந்தோமே
ம் ஆமா அந்த சிக்கன தா அப்டியே தூங்கி குண்டானுல வைங்க குண்டான்ல அளசிட்டு தள்ளி வச்சுட்டு அதயு போட்டு மிக்சு பண்ணி வதக்குங்க நல்லா அந்த வெங்காய தக்காளிய வதக்கிட்டுருக்கீங்கல்ல நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுல தூக்கி போட்ருங்க
நல்லா வதங்கிட்டுனா ஓகே அதயு தூக்கி‌ போட்டுறே
ம் போட்டுட்டு அப்டியே நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி நல்லா அந்த வெங்காயம் தக்காளியும் கறியோட மிக்ஸ் பண்ண மாதிரி கிண்டுங்க ரெண்டு கிண்டு
நல்லா கிண்டுக்கணும்ன
கொஞ்சோ கருவேப்புல்ல போட்டுக்கோங்க அதுலேயே
மேலாப்பிள்ள இது கறிக்கு மேல கறிக்கு மேல போட்டு ரெண்டு கிண்டு கிண்டனு அப்டியே ஓகே ஓகே போட்டாச்சு கருவப்பிள்ள கொத்த மல்லி வேணாம
போட்டு ஆ கொத்தமல்லி கடைசியாதா போடணு கருவேப்புள்ள மட்டு போது
கருவேப்புள்ள போட் போட்ட போட்டா உதாக்கி கருவபுள்ள போட்டாச்சு சேரி ஓகே இரு இன்ன சிம்ல சிம்ல இருக்கு இருங்க ஆன்ல வச்சுக்கிறே
தண்ணிலா ஊத்தக் கூடாது நீங்க மூடி வச்சட்டீங்கனாலே அதுவே வேகு ஆ
இன்னு வேகவே இல்லயே சிம்முல வைக்கணுமா
வேகு வேகு டைம் ஆகு நீங்க வந்து அப்டியே உடனே ரெடி ஆயிடாது கொழம்பு அந்த வதக்கி முடிச்சுட்டு தூக்கி மூடி வைங்க நல்லா போட்டு மூடி வச்சுட்டீன்னா அ இந்த கொஞ்சோ அடுப்ப சிம்ல குறைச்சி வைங்க அப்பப்ப திறந்து திறந்து பாத்துக்கணு அது வேகு சிக்கன் வேகணு அதுல
ஓ அந்த இதுங்கே தக்கறட சிக்கனு வேகணு
ஆ சிக்கன் வேகணு வைங்க அது மூடி வைங்க ஒரு பத்து அ பத்து நிமிஷமாவது வேகு
பத்து நிம்ஷோ வேகு
ம் குக்கர்னா ரெண்டு விசில் வச்சா போது இதனா கொஞ்சோ வெய்ட் அதுக்குள்ள தேங்கா அதெலா அரச்சு வச்சுக்கிட்டிங்ளா
இன்னு தேங்கா அரைக்கணு
தேங்காவோட இது பண்ணிக்கோங்க தேங்காவோட கொஞ்சோ பெரிஞ்சீரகோ ஜீரகோ மிளகு மூணுத்தையு ஆட் பண்ணிக்கோங்க
பெருஞ்சீரகோ ஜீரகோ மிளகு மூணு வைக்கணு
ம் மூணுத்தையு போட்டா கொஞ்சோ காரோ தூக்கலாருக்கு
தூக்கு தேங்கா அரைச்சு த திருவி அப்றோ அரைக்கணு அத
தேங்காவோட சேத்துக்கோங்க அதயு
தேங்காவோட சே அதாவது தேங்காய் திருவுன திருவுனதுக்கப்றோ
ஆ தேங்கா துருவிட்டு அத மிக்சி ஜார்ல போட்டுட்டு அது கூட கொரு இப்ப நீங்க வச்சிருக்க கறிக்கு அ ஒரு பத் பத்து பல்லு மெளகு பத்து மெளகு போட்டுக்கோங்க கொஞ்ச ஜீரகோ கொஞ்சோ பெருஞ்ஜீரகோ ஆ ம் அதையு போட்டு எல்லாத்தையு ஒன்னா அரைச்சிக்கோங்க ஒன்னா அரைச்சிக்கோங்க
ஒன்னா அரச்சி அப்டி தண்ணி வேணுமா திக்கா வேணுங்களா அது
திக்காவே அரைச்சு தண்ணி ஊத்த கூடாது ரொம்ப திக்காவே அரைச்சிக்கோங்க ம் சிக்கன பாத்துக்கோங்க சிக்கன் வந்து கடி அடி புடிச்சர போது அந்த கிண்டி உடுங்க
இல்லல இல்ல இல்ல கிண்டிகிட்டுதா இருக்கே இன்னொரு பையே அரச் சிட்ருக்காபுல நா கிண்டிட்டு தா இருக்கே ஓகே ஓகே
ம் சேரி
அடி புடிக்கில ஓகே வேற ரெடி பண்ணுமா
இல்ல இல்ல வேற ஒன்னு வேணா இப்பதிக்கு அத அந்த இத எடுத்து துங்க தேங்கா அரைச்சிருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சான் நல்லா எடுத்து பாருங்க நல்லா
சிக்கனு இல்ல கொஞ்சோ வர வேக்காட்ல இருக்கு இன்னு வேவல
வேகலையா செரி செரி கொஞ்சோ எண்ண ஊத்தி விடுங்க மேல இன்னு நல்லா வெந்துரு
எண்ண ஊத்தி இல்ல வேவுமா ரைட்டா
ம் நல்லா வேகு எண்ண‌ ஊத்தி நல்லா மூடி வச்சிர்ணு அழுத்தமா காத்து போக உள்ள
நல்லண்ண தான
ஆயில் ஊத்துருந்தா ஊத்தீங்க நல்லண்ண ஊத்துனாலு ஊத்தீங்க
ரெண்டுவேணா எதா ஊத்திக்கலா
ம் ப்ராய்லர் சிக்கன் தான நாட்டுக்கோழி இல்லில
நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னா வேற வாங்குணுமா
நாட்டு கோழினா நல்லெண்ண ஊத்தி சமைச்சா சூப்பரா இருக்கு
ஓகே பிராய்லர்னா
ம் அது மேரி நாட்டுகோழி வந்து மதியோ சாப்புறீங்கன்னா மதியோ சாப்டு முடிச்சுட்டு விட்டுண்ணு நைட்ல சாப்டக்கூடாது நாட்டு கோழி கொழம்ப
ஓ சேரி
ம் அதுக்குதா கேக்குறே நாட்டுக்கோழி இல்லைல பிராய்லர்னா நம்ம வச்சிக்கலா நைட்டு சாப்டுக்கலா
பிராய்லர்க்கு நல்லெண்ண ஊத்தலா
ஆ ஊத்துலா நல்லண்ண வச்சிருந்தா ஊத்திக்கோங்க நல்லண்ணா வச்சிருப்பீங்ளா நீங்க நீங்க இந்த ஆயில் தா வாங்கினு வந்து வச்சிருப்பீங்க
இல்ல நல்லண்ண கொஞ்சோன்டு பாட்ல இருக்கு ஆனா ஊத்லாமா ஓகே ஊத்தி உட்றே கடைசில கொஞ்சோண்டு இருந்தா ஊத்திட்டா ஆ ஓகே ஓகே செரி ஓகே ஓகே ஊத்திவுட்டே கொஞ்ச நேரம் இருந்துதுனா வேந்துரு கிதயு அரைச்சு வச்சாச்சு பெருஞ்சீரகோ சீரகோ கடுக்குலா போட்டு
ம் வெந்துருச்சா அது
ஆ கறி‌ வெந்துட்டு இப்பதா வெந்துது கறி நல்லா இதா
அ தூக்கி ஊத்திருங்க அந்த அரைச்சு வச்சிருக்கீங்கள தேங்காவ
ஆமா
அத ஊத்திருங்க
அதே அத எடுத்து போட்டாச்சு
ஊத்திட்டு தேவையான அளவு மொளகாத்தூள் போடுங்க அதுல
மிளகா
ஒரு கலர் வர்ற மாரி ஆ ஒர் ரெட்டிஷ் கலர் வர்ற மாரி மொளகா தூள் ஆட் பண்ணுங்க அதுல
ஸ்பூன் அளவு இருக்கா அதுலா கெடையாது
ம் அளவு இருக்கு சொன்னா புரியுமான் தெர்ல எவ்ளோ தேங்கா அரச்சு எப்டி வச்சிருக்கீங்கன் தெரியாதுல்ல எனக்கு ஒரு மூடினா ஒரு நாலு ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டுக்கோங்க
இல்ல ரெண்டு பேரும் சமைக்கிறோம் அர கிலோக்கு அதா கேக்குற எவ்ளோ ரெண்டு ஸ்பூன் போட்டா போதும்மா
அந்த ஆ நாலு அஞ்சு ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் பத்தாது
நா பெரிய ஸ்பூனா வச்சிருக்கே அதா கேக்குற ஸ்பூனு அந்த பவுல் மாரி இருக்குல்லல்ல பிளாஸ்டிக்ல பவுல் மாரி
கரண்டி இருக்குல ஒரு கொழம்பு கரண்டி
ஆ கொழம்பு கசிய கர்ண்டி எடுத்துகுற அது
அ கொழம்பு கரண்டியால ஒரு கரண்டி போட்டுக்கோங்க
ஒரு கரண்டி போதும் சரி கொழம்பு கரண்டியல்ல ஒரு கரண்டி அதாவ் பெரிய கரண்டியில்ல குட்டில்லா பெருசா
ஆமா போ
பெருசுல ஒரு கரண்டி ஓகே
ஒரு கரண்டி போட்டுக்கோங்க போது அது கூட தா இருக்கும் காரோ வந்தா நல்லா சீக்கிரம் செரிச்சிடும் சாப்பாடு
சேரி ஓகே கா ஒரு கரண்டி போட்டுட்ட ஓகே போட்டாச்சு உப்பு ஓகே தேவையான அளவு அது போட்டுலா ஓகே உப்பு போட்டுக்கிற
ம் உப்பு வந்து நீங்க கிண்டி பாத் துட்டு வாயில்ல கொழம்ப ஊத்தி பாத்துட்டு தா உப்பு ஆட் பண்ணிக்கணும் தேவனா ஒரு அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இல்னா கறில்லா உப்பு கரிக்கும்
ஓகே ஓகே நா கொஞ்சோண்டு கொஞ்சம் மீடியாமா போட்டுக்கற நா உப்ப அளவு பை மீடியமா போட்டுக்கிற
ம் செரி மீடியமா போட்டுங்க
நா மீடியா மூலியமா தேவைங்கிறப்ப நா கொழம்பு வச்
ம் கிண்டி விட்டு நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா அந்த மிஸ் மிக்சி ஜார வந்து கழுவி ஊத்திருங்க அதுல‌தண்ணி கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க கழுவி ஊத்திருங்க
எதுல அது மிக்சி அடிச்சத வந்து கழுவி ஊத்தனும் அதுல
ம் கழுவி ஊத்திருங்க
எது அந்த மேல ஒட்டிருக்க அதுல்லா அந்த இதுல்லா
ஆமாம்மா மேல இருக்குல மிக்ஸி மூடியில்லலா இருக்கும் அதல்லா அப்டே கழுவி ஊத்திருங்க அதுல
அத கழுவி ஊத்திட்ட ஓகே அடுத்தது ஆ கழுவி ஊத்திட்ட
அவ்ளதா கழுவி ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொழம்பு கொதிக்குதா நல்லா
ஆ நல்லா கொழம்பு கொதிச்சிட்ருக்கு கொத்தி கொலிக்குது
அ நல்லா கொதிக்கிட்டும் கொழம்பு கொழம்பு கொதிச்சு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணிங்ளா எண்ணெ அந்த எண்ணெல்லா மேல வந்துரும் மெதந்து அது வரைக்கும் நல்லா கொழம்பு கொதிக்கட்டும் நல்லா கிண்டி கிண்டி உடுங்க
ஓகே கிண்டிக்கிட்டே இருக்கே
கறி வெந்துருக்கும் இப்ப வந்து தேங்கா அத அரச்சு மிக்ஸ் பண்ணி ஊத்துணுல அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதோட அதுக்காக தா இப்ப கொழம்பு கொதிக்க வைக்கிறோ
ஓகே ஓகே
ம் இதில இப்போ வந்து கறியில்ல உப்பு அந்த காரம் எல்லாமே ஏறும்
ஓ அத கொதிக்க வைக்கிறனால
நல்லா கொதிக்க விடுங்க பத்து பைத்து நிம்ஷோ பதினஞ்சு நிம்ஷோ கொதிக்கட்டும் நல்லா
பயினஞ்சு நிம்ஷோ கொதிக்கிட்டு ஓகே ஓகே
து மாரியான ஸ்மெல்லு வரு அந்த மூடிய தொறந்தாலே ஒரு வாசன வரு கறிக்கொழம்பு ஸ்மெல்லு வரு நல்லா அது வர வரைக்கு வெய்ட்